வணக்
வணக் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஆ தெளிவா கேக்குது சொல்லுங்க
இல்ல நீங்க பேசுறது எனக்கே திருப்பி கேக்குது
அப்டிங்ளா ஆ இல்ல இப்போ பாருங்க இப்போ ஓகேவா
ஆ ஓகே ஐய்யோ திருப்பி கேக்குது
அப்டிங்ளா அது என்னன் தெர்ல பட் கொஞ்ச நேரத்துல செரியாய்டு நெனைக்கிறே
செரியாய்ரு ஓகே ஓகே ஓகே ஆ சாப்
ஆ இன்னு இல்ல டைம் ஆகல
ஓ சேரி தோழி சேரி தோழன் ஆ சேர் சேர் சேர் சேர் அப்றோ சொல்லுங்க
ஓகே சொல்லுங்க என்ன டாபிக் பேசுவோ இன்னிக்கி
எது வேணாலு ம் பேசுங்க நீங்க சொல்லுங்க நம்ம அப்டியே பண்ணிட்லா
ஆ ஓகே யா ஓகே ஆ ஒ வெக்கேஷன் எங்கயாச்சு போய்ருந்தீங்ளா இந்த லீவ்ல எங்கயாச்சு வெளியூருக்கு வெக்கேஷன் மாரி எதாச்சு
எ ஆ வே நம்ம டூர பத்தி பேசுற கேக்குறீங்க நீங்க
ஆமா ஆமா கரெக்ட்டு
இல்ல நமக்கு எப்ப நமக்கு தோணுதோ அப்ப நம்ப கெளம்பி புள்ளைங்ளோட போய்ட்டு அப்டியே ஜாலியா சுத் பாத்துட்டு அந்த வெயிலோட தாக்கத்த கொஞ்சோ கொறச்சுக்கிறதுக்காகவே போயிர்றது தோழர்
கண்டிப்பா ஓகே எங்க போயிருந்தீங்க அதப் பத்தி பேசலா ஆமா கரெக்ட்டு ஓகே எங்கப் நல்லது எங்க போனீங்க இந்தவாட்டி
நாங்க ரொம்ப எட்டியெல்லாம் போகமாட்டோம் எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அ அந்த ஒரு சுற்றுலாத்தலம் ஒன்னு இருக்குது அதாவது எப்டின்னா ஆ ஒப் பூங்கா மாரிதான் இருக்கும் பிள்ளைங்க சின்னப் பிள்ளைங்க எல்லாருமே வெளாடுற மாரி
ஓ ஓகே
அ அதுல போய்ட்டு
அதுல போயிட்டு பிள்ளைங்கள எனக்கு ரெண்டு பையன்
ஒரு பையன் மாற்றுத்திறனாளிங்கிறதுனால அவர் என்ன ஆசப்படுறாரோ அங்க கூட்டி போய் வெளாட வச்சுட்டு அப்டியே கூட்டிட்டு வந்துருவேன் நானு முன்னால்லாம் நாங்க சின்னப் பிள்ளையா இருக்கும்போது அது நான் சின்ன பிள்ளைல்ல என் பையன் சின்ன பிள்ளயா இருக்கும் போது அ பக்கத்துல தெருவுல உள்ள எல்லாத்தையுமே நா கூட்டிட்டு போய்ருவே எல்லோருமே நம்பி என்ட்ட விட்ருவாங்க சேரி கூட்டிட்டு போங்க பாத்துக்கோங்க அப்டின் சொல்ட்டு யாருமே இல்ல வேண்
வேண்டா நாங்க இதுப்பண்றோ அப்டின்லா சொல்ல மாட்டாங்க ஓ அது எனக் கொஞ்சோ
எல்லாருமே யாருமே இந்த காலத்துல வந்து நம்பி வுடமாட்டாங்கள கொழந்தைங்கள ம் அதனால நீங்க பார்த்துக்கோங்கக்கா அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்க இருக்கு அப்டின்ற மாரி மாரி அதெல்லா இல்ல என் பையங் கூட நறைய பசங்க வெளையாண்டாக்கா அவனுக்கு கொஞ்சோ மாறுதலா இருக்கும்
கரெக்ட்டு ம் ஆமா அம்மாட் கூட்டிட்டு போங்க நீங்க பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு வருவீங்க அப்டின்னு சொல்லி நான் கூட்டிட்டு போயிருவேன் ஓ பக்கத்துல இருக்க எடம் பக்கத்துல இருக்க பார்க்கு அது மாரி ஓ நல்லது ஆமா அது மாரி போனா கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்
ஆமா வெளையாடுறதுக்கு ஆமா ம்
ஆமா நீங்க எங்கயாது போனீங்களா நானு இப்போத்திக்கு எங்கேயும் போல பட் ஆ ஃபேமிலியோட போ மாட்டேன் சோலோவா தான் போவேன் ஃப்ரெண்ட்ஸோட இல்ல சோலோவா போவேன் ச அப்டி இந்தவாட்டி எங்கே போயிருந்தோ வெள்ளங்கிரி போயிருந்தோம்
ஓ வெள்ளையங்கிரி ஆமா ஆமா ஆமா ம்
இப்போயிருந்தோ ஆமா அது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு இது ஆறாது வர்ஷோம்
ஆ சூப்பர் தோழி
போயிட்டேன் சோ அது இந்த வாட்டி போம்போது கொஞ்சோம் நல்லா தா இருந்துச்சு வருஷ வருஷம் போகும்போது கொஞ்சோ ஃபஸ்ட்டு வர்ஷோ மட்டுந்தான் கொஞ்சோ கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் போகவும் கஷ்டமா தான் இருக்கும் தானா அது நம்பளுக்கு தெரியும் இவ்ளோ தான் இப்டிதான் இருக்கும் அப்டின்ட்டு ஆனா இந்த வாட்டியும் போம்போது இந்த வாட்டி கொஞ்சோ ரிஸ்க் அதிகம் தான் ஏன்னா நெறைய பேரு நியூஸ்ல்லாம் பாத்துருப்பீங்க நறைய பேர் அந்த எடத்துல போய்ட்டு தவிர்க்க முடியாத நெறைய ஆச்சு சம்பவம் நெறைய ஆச்சு அங்க அதனால இந்த வாட்டி கொஞ்சோ கொஞ்சோ கேர்ஃபுல்லா போற மாரி தான் இருந்துச்சு ஏன்னா நெறைய பேர் அங்கே நெறைய நடந்துச்சு சோ அடந்தனாலையும் இந்த வாட்டி கொஞ்சோ ப ஆமா அதனாலையும் இந்த வாட்டி கொஞ்சோ பத்திரமா போணும் கீழ அதேப் போல போலீஸோ அ அதுக்கான இது ஆளுங்களோ செக்யூரிட்டிஸ்
ம் ம்
கொஞ்சோம் பாதுகாப்பா போங்க ஆமா போங்க கைல ஏதாச்சு தண்ணி ண்ணி கம் தண்ணி கண்டிப்பா எடுத்துட்டு போங்க தண்ணி இல்லேன்னா கடைங்கள்ல வாங்கி வச்சு தா எண்ணி வச்சுங்க குள்கோஸ் மாரி வச்சுக்கங்க ஏனா அதனால தான் நெறைய அங்க நடந்து சேஃப் அதனால அ அங்க பாத்து போங்க அப்டின்னு சொல்லிதான் த அ ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா உக்காருங்க பொரியமா போங்க அப்டின்னு சொல்லிதா இந்த வாட்டி கொஞ்ச நெறைய பண்ணி அம்ச்சிருக்க நெறைய பேர் வராங்க ஆமா முன்னாடி முன்னாடி நா போகும் போது இருந்துருச்சு பட் இப்பல முன்னாடில்லா வந்து பேப் பர்ல்லா வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் கவர் ஆ நெறைய பேர் கவர்ரலா இருக்கு நம்ம அந்த பிஸ்கெட் கவர் இதெல்லா அங்கே போட்டு வண்ட்டாங்கன்னா அந்த இயற்கையை வ் அ பாதிக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா கீழயே மல அடிவாரத்துலயே போகும் போதோ பேக்ல செக்கப் பண்ணி பேப்பர் ஏதாச்சு இருந்துச்சு பிஸ்கெட்டு் ரஸ்க் இதெல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு பேப்பர்ல மடிச்சு குடுக்குறாங்க நம்ளுக்கு பேப்பர் ஒண்ணு ஆகாது கவர் இது ஆயிடு சொ கவர் ஏ பிஸ்கெட் இருந்தாலு அதுல எடுத்துட்டு கவர்ல நல்லா ரோல் பண்ண க கவர் நல்லா சுத்திட்டு அதை பே எடுத்துட்டு போங்க கவர் இங்கு போட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நெறைய அனுப்புறாங்க
பரவால்ல இது ஒரு நல்ல ஒரு இது தானே அங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதல தெளிவா இருக்காங்க
ஏன்னா அது ஆமா அது மாாரி இந்த நெருப்புல்லா பா பா இது வத்தி குச்சி இதெல்லா எடுத்துட்டு போகக் கூடாதுன்னு சொல்லி சொல்றே ஏன்னா மழ மழன்னா பத்திக்கு உங்களுக்கு அதனால அதெல்லா விழக் கூடாது அப்பிடின் சொல்லி கடைங்களு பாத்தீங்கன்னா ரொம்ப இல்ல முன்னாடில்லா பாத்தீங்கன்னா கடைல்லா பாத்தீங்கன்னா நெறைய இருக்கு நெறைய இருக்கு அது மாரி அடுப்பு ப்புங்க நெறைய இருக்கு ஏன்னா இப்ப அடுப்பு ஏ கம்மி பண்ட்டாங்கன்னா பத்திக்குது காடு அதனால ஒரு இருப ஒரு ஒரு ஏழு மலையில ஒரு ரே ஒரு மூண் நாள் கடையில மட்டுந்தா அடுப்புருக்கு மத்தபடி எல்லா கடையிலும் கெடையாது கொஞ்சமா தா ஏன்னா அந்த சுடு தண்ணி சுடு தண்ணிக்கு அது மாரி ஏன்னா மலை ஏறும்போ நம்மளுக்கு சொறதா கேப்ப குளிர இருக்கு வெயில்லு இவ்ளோ வெயில் அடிக்குது அங்க ஏழு மலைல ஒரு ஆறாய அடி மேல அதனால நம்மளுக்கு வந்து கொ ஞ்சோ இதுவாதா இருக்கு
ம் ம்
ஆமா அதனால கொஞ்சோ கொஞ்சோ நா ரொம்போ பாதுகாப்பாதா வச்சிருக் காங்க அது மட்டு இந்த மூணு மாச மட்டந்தா இந்த வருஷத்துக்கு தறந்து வாப்பாங்கல்ல அதனா இந்த மூணு மாச அஹா அதுக்கப்பறோ கெடையாது அதாவது நம்ம மகர சிவராத் துன் சொல்வோல பிப்ரவரி மாச வரு கடைசியில அப்பதா அங்கயே ஓபன் பண்ணுவாங்க தரப் ங்க அதுலருந்து கரெக்டா அந்த மே மாச முடியம் போது முடிச்சிருவாங்க அவ்ளத மூடிடுவாங்க அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ஆ ஆ அனுமதிக்க மாட்டே வேண்டாங்க நம்ம ஏனாச்சு போணு நா இப்போ அங்கே போணு போய் பாக்கணு அப்படின்னா ஆ பர்மிஷன் வாங்கணு அனுமதி வந்து கீழ இருக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட அனுமதி வாங்கி நா அவங்க கூ நம்ம கூட வருவோ ஏன்னா அந்த மத்த டைம்ல பாத்தீங்கன்னா யான வரு சிறுத்த இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா ஆமா ஆமா இந்த டைம்ல அந்த மூணு மாசத்துக்கு மட்டுந்தா கடைங்க இருக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ் மேல டின்ட்டு போட்டு கொண்ட இருப்பாங் ஒரு கூடார மாரி அமைச்சு அந்தத்துல இருப்பாங்க பாதுகாப்புதுக்காக இந்த ம து அந் மூணு மாச தவிர்த்து யாரு போகவிட மாட்டாங்க அனுமதி வாங்கிட்டு தா போகனு போலா ஆனா அனுமதி வாங்கிட்டு தா போனு தனியா போக முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ் போர் பத்து பேர் ஒரு அனுமதி வாங்கிட்டுப் போனகு ஒரு ஆமா சேந்து போனதா கொஞ்ச நம்மளுக்கு பாதுகாப்பு கூட ஒரு அ ஒரு போலீஸ்சு ஒரு ஆபிஸ் ஆமா ஆமா அதனால அந்த டைம்ல தா போனு அதனால இந்த வாட்டி போயிட்டு வந்தோ கொஞ் ஞ நல்லா இருந்துச்சு கூட்டோ யூஸ் எப்பவுமே இருக்காது நெறைய பேரு சொல்லு வாங்க தோழர் அங்க போகணு அங்க போய் பாத்துட்டு வரணு அப்படல்லா சொல்லி சொல்லுவாங்க பரவாயில்ல நீங்க அங்க போயிட்டு வந்து இருக்கிங்க ஆ ஏன்னா அது ரொம்போ இருக்குதுலயே நம்ம இருக்குதுலையே அது பெரிய மலே அதா பரவத மலேன்னு சொல்லுவோ பட் பரவதமலை நா போயிருக்கே அதுவும் போ அது ரொம்ப பெருசு கெடையாது அது ஒரு கம்மி தா ஒரு நாலாயிரடி தா இருக்கோ ஆனா அதோட இது பெருசு ஆறாயிரடி ஏழுமல
ஆ இப்ப உம் அதுல வந்து பெண்கள் எல்லா போறாங்ளே தோலர் அதெலா கண்டிப்பா
பெண்கள் அளோடு கெடையாது பண்ண மாட்டாங்க அனுமதிக் மாட்டாங்க அப் ஆ கெடையாது ஒரு அறுவது வைஸ் மேலதா அப்டிங்ளா ஆமா அறுவது வைஸ் நால தா போக முடியு அங்க ஒரு அறுபது வயசு ஆமா அறுவது வைஸ் மேல உங்களால போக முடியுனா நீங்க தாராளமா ஏறி வர்லா ஆனா ஏழுமல அத யோஸ் என்னா வருவாங்க ஒர் அறு அறுவது வையிசு ஒரு அம்பது வயிசு மேலயிருக்கவங்கள பெண்களுக்கு அனுமதி பண்றாங்க அது கீல இருகுற பெண்களுக்கு அனுமதி கெடயாது
ஓ பரவால்ல உம் நா இது இப்ப தா கேள்விப்பட்ற ம்
வழியில்ல ஏனா அது நம்ம கூட வராங்க இய்யனோ நடக்கலா ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ணி வெக் கிறாங்காங்க அதனால சின்ன பசங்க கெடையாது அ ஐம்பது வயசு கீழே இருக்கற பெண்களுக்கு கெடையாது அம்பது வயசு மேல இருற பெண்களுக்கு இருக்கு உங்களால முடியு ஏறி வர முடியுனா தாராளமன ஏறி வ நெறைய பேர் ஏறி வர முடியாம இறங்கியு போயிருக்காங்க ஏன்னா அது ஏது மலை ஃபஸ்ட்டு மலை மொதல் மலே பஸ்ட்டு மலே ஏறும் போதே உங்களால அவ ரொம்ப முடியாம போயிடு அது நல்லா ஒரு ஒரு எண்பது டிகிரி எழுவது டிகிரி சொல்ற அளவுக்கு அவ்ளோ நில் மேலயிருக்கோ அதுக்கப் மல தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மல மட்டு ஏறிட்டீங்கன்னா அது பெரிய விஷ்யோ ஆமா அதுக்கப்பறோ உங்களுக்கு அதுக்கு மேல உங்ளுக்கு கஷ்டமா தா இயிருக்கு ஆனா வலக்குப் பாற அப்றோ சுண்ணாம்பு பாற அப்டின் சொல்ட்டு நறைய லைம்யிருக்கோ மல டைம்லா உங்களால ஏறவே முடியாது மல பெஞ்ச்சுன்னா இல்லாதப்போ மட்டும்தா அவங்களால ஏற முடியு உம் மழை மல மட்டு பெஞ்ச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டோ வலிக்கி விட்ரு நறைய பேர் வலிக் கெழுந்துருவாங்க அது வலிக்கிவிலு அட்டப்பூச்சி நறையயிர்க்கு மழ டைம்ல
அய்யயோ எனாக்காடு உம்
எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகும் போது எனக்கு அட் அந்த அனுபவோ இருந்துச்சு அட்டபூச்சி அனுபவ் நெறிய ஒடம்புல ஏறிச்சு அதாது என்னன்னா அந்தப் போ நா போன டைமு கரெக்டா ஒம்பது மணி ராத்திரி ஒம்பது பத்து மணி அங்க யாரு இல்ல மலட் டைம்லனால கிட்டத்த அந்த மழையிலயே நாங்க ஒர் நாலு பேர் தா மாட்னோ நாலுப் பேர் தாயிருந்தோ அவ்ளோ பெரிய மழைலியு அதது மொத்த மல ஒரு பக்கோ மல இடியோடு மல பெய்து அப்படியிருந்த ஒரு நாலு பேர் தா நாங்கயிருந்தோ அந்த நாலு எங்க வழி எதுப்பக்கோ போறதுன் தெரில இருட்டா ஒருப்பக்கோ மின்னல் அடிக்கிது மேல அறமடி மேல உங்களுக்கு யோசிச்ப்பாருங்க மேல அடிச்ச நம்ம மேலத அடி மாரி இருக்கு மல ஒரு பக்கோ அது என்ன ஆச்சு வலிக்கி விட்டுருச்சு நாலு பேரையு வலிக்கி விழும்போது அட்டெல்லா ஒடம்புல ஏறி அது நெறய கடிச்சி அது ரொம்ப அங்கந்து கஷ்டப்பட்டுதா கீழ வந்தோ
ம் கொஞ்சோ ரிஸ்க்யிருக்கு கண்டிப்பா அப்போ அதுலல்லா
மம் பஸ்க்கு அதே மாரி பரவதமல் ள போனாலு உங்களுக்கு ரிஸ்க்தா பழனி மல உங்களுக்கு நார்மலாருக்கு பெருசால கஷ்டப்பட வேண்டியதாயிருக்காது ஆனா அதுல என்னனா கடப்பாற பாறன் ஒண்ணு இருக்கு அது தா உங்களுக் கம்பி புடிச்சிட்டா ஏற்னு அதுல கொஞ்சோ வலிக்கி உட்டுச்சுனாலு மல கீழ அதுவு மல கீழயிருக்கு கொஞ்சோ வலிக்கிவிட்டாலு மல அவ்ளோதா சோ அது மாரியிருக் அதனால இதலா நெறய பேர் போவாங்க பருவமானங்கள் பெண்கள் அலோட் தாரளமா போலா நீங்க பெண்கள்
நா இல்ல சொல்லி நா கேள்விப்பட்ருக்க தோழர் ஆனா அங்க போனதில்ல கண்டிப்பா நாங்க ட்ரை பண்றோ
ஓ
ம் அதுக்கப்பற பாத்தீங்கன் வச்சுக்கோங்களே எங்களுக்கெல்லா கொழந்தை நாங்க சின்ன பிள்ளையா இருக்கு போது எங்கள வந்து இந்த என்ன மதுர மதுரைக்கு டூர் கூட்டிட் போய்ருக்காங்க அது இன்னுமே நெனச்சாலுமே எனக்கு அது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ப நெனச்சா உடனே போய்ட்டு வந்துடுவோ மது மதுரைக்கு ஆனா அன்னைக்கு அந்த ப பசங்களோட போறது அந்த பிள்ளைங்களோட போறது
கரெக்ட் சின்ன வயசுல போறது ஒரு சந்தோஷ
ஆமா அது திருப்பியு இப்ப அந்த இ இத பத்தி சொல்லலாமா என்னானு
என்னன் தெரியல இப்ப ஒரு படத்துல வடிவேல் கூட சொல்லிருப்பாரு பேசலாமா
இல்ல எனக்கு இந்த இது புடிக்கல என்னைய கொண்டு போய் நா அந்த எயிட்டிஸ்லயே கொண்டு போய் எறக்கி வி்ட்ருங்க
அது ஒரு நல்ல காலம் தெரியுங்ளா
நா. அப்போ வாழ்ந்
வாழ்ந்ததுதா நல்லாருக்கு அப்டின் சொல்வாங்க அது மாரி எனக்கு அதுதா புடிச்சிருக்கு இது எனக்கு புடிக்கல என்ன கொண்டு போய் அங்க விட்ருங்க அப்பங்க ஆமா ஏன்னா அந்த அதுல நம்மளுக்கு எந்த ஒரு பயமு இருக்காது நம்மளுக்கு எந்த ஒரு யோசனயு இருக்காது நம்ம மனசுல இருக்குறது படிக்கணு என்ஜாய் ஒன்னு அப்டி மட்டுந்தாருக்கு அது மட்டுதாயிருக்கு இப்ப அப்டி கெடையாது நம்ளுக்கு நெறய சூழ்ல்ல மாட்டிக்கிட்டோ அதனால அதுக்கேத்த மாரி
கண்டிப்பா கண்டிப்பா தோழர் ம் அது அதுக்கப்றோ பாத்தீங்கனாக்கா இப்ப நா இப்ப நெனச்சா நாங்க மதுரைக்கி போய்ட்டு வர மாரி ஆய்ர்ச்சு பக்கத்துல எங்களுக்கு எதுவுர் பக்கத்துல ஒரு டூ டூரிஸ்ட்டுதானில்ல நாங்க போய்ட்டு வந்துகிட்டு இருக்கோ பாத்துக்கோங்க அது தம்பி வந்து முடியாத பையன்றதுனால ஆட்டோ சொந்தமாவே
மாவே வாங்கிட்டோ
இப்போ நாங்க பஸ்ல கூட அதனால போறது கெடையாது எடுத்தோனே ஆட்டோதா
தா ஆட்டோலதா போறது ஆட்டோலதா கூட்டிட்டு போய்ட்டு வந்துர்ரா ஏனா பஸ் கூட அவரால ஏற முடில
அப்ப நம்ம ரொம்ப ரிஸ்க் இருக்க கூடாது அப்டின் சொல்ட்டு நாங்க கூட்டிட்டு போய்ட்டு கூட்டிட்டு வரோங்க அதனால டூருன் பாத்தா கூட இப்ப நாங்க பஸ்லயுமே எதுலயுமே எதிர்பா
எதிர்பாக்குறது கெடையாது
நேரா வண்டில அது என்ன சொல்றது ஆட்டோல போறோமா ஆட்டோல அங்குனயே சு தி பாக்குறோ நடுவழியில போற வழியில சாப்ட்டுக்குறோ அதுக்கப்பற ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச இந்த தஞ்சாவூர் கோயில் போகணு அதெல்லாமே நல்லா சுத்தி பாக்கலா அப்டின் சொல்லி சொல்லுவாங்க
ரொம்ப நல்லா இருக்கு நீங்க க